வணக்
வணக்கம்
நா இன்னைக்கி ஆ நல்லா ஒரு விஷ்யோ பேசலான்னு வந்திருக்கே நம்மளுடைய பூந் தோட்டங்கள் நம்ம வீட்லயே வைக்கிற தோட்டத்த பத்தி நா பேச வந்திருக்கே இந்த தோட்டத்தெல்லா வைக்க போது நம்மளால அ எப்பவுமே வந்து ஒரு ஆ சந்தோஷமான ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கிக்கலா நம்ம வீட்டுல வந்து எத்தனையோ ஆ விதத்த நம்ம பாத்தாலு ஒரு வண்ண வண்ண பூக்களோ இல்ல காய்கறிகளோ நம்ம வீட்டுல வச்சிருக்குமோது அத பாக்குமோது நம்மளுக்கு ஒரு சந்தோஷோ அத பாக்குபோது நம்மளுடைய மை ண்டுல வந்து ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்தில எல்லாருமே வந்து வேலைய நோக்கி போய்ட்டு இருக்காங்க எல்லாரு வந்து அவுங்களுடைய பயணத்த நோக்கி போய்ட்டு இருக்காங்க அவுங்களுடைய செயல நோக்கி போய்ட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில நம்ம செய்ற ஒவ்வொரு விஷ்யமுமே வந்துட்டு ஒரு அ ஒரு சுய இன்பமாக நம்ம பாத்து செய்யாம போய்ட்டு இருக்கோ அந்த காலகட்டத்துல அழக அழகா ஒரு பூ நம்ம நம்ம வீட்டுல வைக்க போது அத அழக அழகா அந்த கலர பாக்குபோது நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி நமக்குள்ள ஒரு சந்தோஷத்த குடுக்குது அந்த பூக்களுக்கு நம்ம ஒன்னுமே குடுக்க போறதில்ல நம்ம வந்து கொஞ்ச தண்ணி ஊத்த போறோ தினமு காலையில அந்த பூச்சட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்ச தண்ணி ஊத்த போறோ அது வந்து இந்த நெலமு ப பராமரிக்க போறோ அந்த வெய்யிலு அது காட்ட போறோ அந்த மாதிரி நம்ம காலைல போயி நம்ம ஒவ்வொன்னு ஒரு சின்ன சின்ன விஷ்ய தா நம்ம பண்ண போறோ ஆனா அது நம்ம காலையில அங்க போய் அந்த இத நம்ம ஒரு வாக்கிங்கோ அந்த மாரி போகுபோது அந்த பூக்கள பாக்குமோது ஒரு சந்தோஷ நம்ம வச்ச அ எடத்துல வந்து இவ்வளோ ஒரு அழ க பூத்திருக்கே நம்ம ஒரு அசிங்கமான ஒரு எடத்துல கூட அந்த மாரி பூக்கள ஒரு அழகா கலர் கலரா வச் சிருந்தோ அப்டின்னா அத பாக்குபோது நம்மளுக்கு ஒரு மன மனசுல ஒரு நிம்மதி நம்ம எந்த ஒரு வேலையில யார்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுல இருந்தாலுமே அந்த பூக்கள பாக்கு போது நம்மளுக்கு அமைதி அடைய்றோ மத்தவங்ககிட்ட நம்ம அத போய் பேசு போது நம்மளுடைய வாழ்க்கையு அத அ நல்லபடியா முடியுதுன்றது நா ஒரு வரலாற்றுலயுமே படிச்சிருக்கே இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அ நீங்க சொல்ற மாரி பூந்தோட்டம் மாடி தோட்டம் அப்டிங்கறது தோட்டோகிறது ஒரு அழகான இதுன்னு சொல்லலா ஏன்னா தோட்டோகறது என்னன்னா நம்ம நம்ம வைக்கிறதுதானு இல்ல நம்ம இங்க எங்கேயாவ்து போய் நம்ம ஒரு மரோ செடி அழக அழகா பூத்து குளுங்குது ஏதோ கனி வருதுனாலுமே பாக்கவே ரொம்ப பிர பிரம்மியமா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லா ஆன தோட்டங்கிறது என்னன்னா நம்மளுக்கு எப்போ நம்ம சும்மா நடந்து போனாலு செரி அது நம்மள கண் கவரு நம்ம அந்த எடத்த பாக்காம போ முடியாது அது எத்தன வாட்டி நம்ம அந்த எடத்த பாத்தாலுமே திருப்பி அந்த எடத்த தாண்டியோ எ யார் தோட்டத்தையு தாண்டி போபோது அங்க அப்டியே நம்ம கண் போகு அதுல பூக்கள் இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு எந்த இதுனாலு செரி அத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குனு சொல்லா ஏனா அந்த எடத்த பாத்தாலே மனசு ஒரு அமைதியா இருக்கு காரணம் என்னன்னா அது ஒரு அழகான எடொ அதுல ஒரு பத் பச்ச பசைன்னு அந்த எ எலயு சேரி அந்த க கல வித விதமான நிறத்துல இருக்க பூக்களு செரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சில மரத்துல வந்து சில செடிகள்ல வந்து நெறய கனிகளு பாக்க அழகா இருக்கு அதுலயு செரி ஒரு தோட்டமா அது ஒன்னு உருவாச்சுன்னா அங்க நெறய வந்து அ வண்ண த்து பூச்சி நெறய குருவிகள் எல்லாமே இருக்கு அப்டி ஒரு அழகா அது வந்து ஒரு உலகம் மாரியே இருக் கும்போது அதுக்குன்னு ஒரு அழகு தனித்துவனே சொல்லா இப்ப தோட்டங்றது என்னன்னா தோட்டத் த தோட்டத்த பாக்கணு நெறய தோட்டங்கள் இருக்கு இப்போ வந்து நம்ம அ மாடி தோட்டோ அந்த மாரி சொல்லலா இல்ல ட்டி அ தோட்டம்ன் போது நம்மளுக்கு ஒரு எளநி அந்த மாரி பெரிய ம மரங்கள் கொன்ற தோட்டமு சொல்லா தோட்டத்த அப்டின் பாக்கம்போது இப்பெல்லா ரொம்ப கம்மியா ஆய்ட்ச்சுன் சொல்லா அந்த அளவுல இருக்கு அ எந்த எடொ பாத்தாலு ஒரு மாரி அ மண்ணா இருக்கு காடா இருக்கு அந்த மாரி தா இருக்கு தவர தோட்டத்த பாக்குறது ரொம்ப எளிதா இல்ல ஊருக்குள்ள வெளில போய் பாத்தாதா அது அ இங்கெ அங்கங்க இருக்கு னு சொல்லா இப்போ ஒரு செடி வக்கிறதுக்கே வந்து நெறய பேர் வந்து முந்தியாது வர்ஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வெக்கணு இல்லாட்டி பெறந்த நாளுக்கு ஒரு செடி வெக்கணுனு ஆச படுவா இப்ப அதெல்லா தாண்டி போய்டுச்சு செரி வச்சோமா அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்தணுமே அப்டின் சொல்ட்டு அ நம்மளுக்கு வந்து நேரம் அதுக்கு இருக் க்கா அப்டின் யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு போய்ட்ச்சு ஏன்னா அவ்ளோ அவ்ளோ எல்லாரு வேலக் போக்க பாக்றாங்க எல்லா செரி தா ஆனா வீட்டுக்கு ஓடி ஓடி பண்றனால செரி அதுக்கு தண்ணி ஊத்தணுமேன் சொல்ட்டு அதுலேயே அந்த செடி வாடி போய்டுது நெறய பேர் மாடி தோட்டம் பண்லான் சொல்ட்டு நெறய பேருக்கு அந்த ஆர்வொ இருக்கு செரி வீட்ல எடொ இல்லன் சொல்ட்டு ஒரு ஒரு வாரொ பாப்பாங்க ரெண்டு வாரொ பாப்பாங்க அதுக்கப்பறொ அப்டி மறந்து போயிடுவாங்க அது ஒரு இருவது நாள் முப்பது நாள் தொடர்ச்சியா பண்ணா கண்டிப்பா அதுவே ரொம்ப அழகா இருக் கு பாக்கறதுக்கு வந்து அவுங்களுமே டெய்லி அந்த எடத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு அ பயிற்சி மாரி ஆயிரு சொல்லலா அப்டி தோட்டொ வெக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம் பாக்க நம்மளுக்கு என்னென வேணுமோ நம்ளுக் புடுச்ச மாரி தோட்டொ வெக்கும் போது மனசுக்கு இன்னொ திருப்தியா இருக்குனு சொல்லா நீங்க என்ன நெனக்கிறீங்க தோட்டத்துல
ஒ நீங்க சொல்ற அது எல்லாமே செரி தா இந்த எடத்துல எப்டினா இப்போ இருக்குற காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி யார் ருமே வந்து அந்த அ ஓதவிய அந்த செடிங்களுக்கான உதவி அவுங்களுக்கு பெர்றதில்ல அந்த செடியில இருக்குற சந்தோஷொ யாருமே ஒணர்றதில்ல அவுங்க வந்து எல்லாருமே அவுங்களுடைய வேலய நோக்கிதா போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்குற காலகட்டத்துல வந்துட்டு ஒரு மரொ நடுறதுன்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷ்யமா இருக்கு அ ஃபஸ்ட் எல்லா பாக்கம்போது எல்லா வீட்டுக்குமே ஒவ்வொரு மரங்கள் இருக்கு கு இந்த எடத்துல பாக்கும்போது கேரளால இருக்கவங்க எல்லா எடத்துல்யு நா ந ந அவுங்க எல்லா எடத் லிமே ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனி மரங்கள் இருக்கு செடிகள் இருக்கு அவுங்க சைட்ல இருக்குறவங்க எல்லாமே வந்துட்டு நல்லபடியா அத அ பராமருச்சுட் இருப்பாங்க ஆனா இப் இப்ப இருக்குற காலகட்டத்துல எந்த எடத்துலயுமே நம்ம வந்து சுவாசிக்க கூட முடிய முடியாத அளவுக்கு எந்த எடத்துலெமே வந்து ஒரு நல்ல ஒரு மரங்கள நம்ம பாக்க முடியிறதில்ல எல்லா எடத்துலயுமே இப்ப பாக்க போனா அ வண்டிங்க ஜாஸ்தி ஆய்டுச்சு அது மூலமா வந்து காற்று மாசு அடையுது அப்போ அந்த செடிங்கள்ல வந்து அ உண்மையான அ அந்த அ சுவாசிக்கிற தன்ம வந்து நம்ம எழந்துட்டுருக்கோ ஃபஸ்டல்லா வந்து நம்ம ம் அ ஒரு எடத்துக்கு போறோ அப்டினா ஒரு மரத்துக்கடியில இருந்து எத்தனையோ பேரு வாழ்ந்து அவுங்களோடைய வயதானவர்கல்லாம் அந்த எடத்துல உக்காந்து பேசி அந்த மரத்துக்கடியில உக்காரம் போது அவுங்ளோட சுவாசிக்கிற தன்ம கூட அழகா இருக்கு அத பாக்குறதுக்கே நல்லா இருக்கு ஆனா இப்ப நம்பளால போகும்போது ஒவ்வொரு செடியும் பாக்கும் போது அதுவுள்ள இருக்கிற ம் ஆ தூசிகள் அதெல்லா வந்து நம்மளுடைய அ அன்றாட வாழ்க்கைய வந்து ரொம்ப பாதிக்கிது அது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒ அது அது வந்து தோட்டோ நம்ம வெக்கிறோன்ற ஒரு அ உணர்ச்சியே நம்மளுக்கு கொண்டு வர மாட்டேங்கிது கொஞ்ச நேரோ அதுக்கு செலவு பண்ணுனா நம்பளுக்கு எவ்வளோ ஒரு நன்மைய அது குடுக்குதுன்றத வந்து இன்னுமே நம்ம உணராம இருக்குறோ அது வந்து நம்ப எ எ நம்பளுடைய காலகட்டத்துல இனிமே வர வருங்காலத்துல நம்ப அதா ஆரம்பிக்கணுனா இனி வர பள்ளிகள்லெல்லாமே வந்துட்டு அவுங்க வந்து ஆரம்பிக்கணு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து ஆரம்பிக்கிணு இதுதா என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து இதுல என்ன இருக்கு
நீங்க சொல்றது ஒரு அழகான உண்மை என்னன்னா நம்ம வந்து எத சின்ன வயசுலந்து பா க்கறமோ பண்றமோ அது கண்டிப்பா அவுங்களுக்கு பெரியவங்களா ஆனாக்கப்றோ அது மறந்தால் கூட ஒரு கட்டத்துல ஒரு ஞாபக இருக்கு எல்லா பள்ளிக்கூடத்திலயு செரி எந்த எந்த கல்லூரிலியு செரி அவுங்களுக் தனியா வந்து ஒரு மர க்கன்றோ அவுங்க எதாது ஒரு கன்று நட்ற மாரி வருஷ வருஷோ ஏனா மரக்கன்று நட்றது ஒன்னு ஒ ஒரு கஷ்டமான வேல இல்ல அது ந அது வந்து ஒன்ன ஒரு எடத்துல வச்சாலுமே அது நன்மையதா குடுக்கு அதனால ஒரு தீமை அப்டின் இல்ல அதனால எத்தன பேர் வேணாலு நடலா வருஷத்துக்கு ஒன்னு ஒன்னுன் அவுங்க நடமோது இல்லாட்டி வீட்ல் நட சொல்லி அவுங்கள வந்து அதுக்கு தண்ணி ஊத்த சொல்லி ஒரு பழக்கத் த கொண்டுட்டு வரும் போது அதோட ஒரு அழகான விஷ்யோ ஒன்னு இல்லைன் சொல்லா ஏனா ஒரு ம அ ஒரு தோட்டமோ ஒரு நாலஞ்சு மரோ வைக்கும் போதே ஒரு செடி வைக்கும் போதே அது ஒரு அழகான தோட்டமாயிரு தோட்டங்கறது ஒரு ப கை எல்லா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கணு இல்ல ஒரு மூணு நாலு அஞ்சு வெச்சாலே அது வந்து ஒரு அழகான ஒரு குட்டி தோட்டமா ஆயிருன் சொல்லா அதே மாரி அந்த தோட்டத்து இருக்கும்போத்தா நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட் டோ பனி காலனாலு செரி மழை காலனாலு செரி பாக்கறதுக்கு ஒ ரொம்ப அழகா இருக்கு இந்த காலத்துலதா அந்த ஸ் பாக்க அந்த செடிகள் அழகா இருக்குன் சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்லியு ஒரு பனி காலத்துல கூட அந்த இலைகள் கொஞ்சோ வந்து முதிர்ந்து பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அதே மாரி மழை காலத்துல சொல்லவே வேண்டா மழை காத்து காலத்துலமோது மழ பெய்யும் போது அந்த காத்து வீசுது அப்டினும் போது எப்போமே ஒரு தோட்டோ இருக்கிற வீடுன்போ து நல்ல சிலு சிலுன்னு காத்து வீசு ஏனா அந்த செடிகள் மேல பட்டு அந்த ஈரத்துல பட்டு நம்மளுக்கு அந்த காத்து வரும் போது இன்னுநல்ல குளுமையா வருன் சொல்லா அந்த குளுமை காற்றுங்கது ரொம்ப நல்லது அதுமோது சுவாசிக்கும் போது ஒரு மரோ நம்மளா வெ ச்சு அந்த மரத்துல வந்து நம்ம ஒரு செடி வெய்க்கிறோ அதுக் கு வந்து எதுவுமே வந்து ஆ பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே போடாம நம்ம வந்து ஆரோக்கியமா வளர் க்றோம்போது அதுலந்து சுவாசிக்கும் போது அதோட நன்மைங்கிறது நெறையவே இருக்குன்லா ஏனா அது வந்து வளர்க்றது வந்து சேரி பாக்றதுக்குதா ஒரு ஒரு நிறமுள்ள ஒரு பூ உள்ள செடிய வள ச்சாலு பாக்கறதுக்குதான் இருந்தாலுமே அத நம்ம வளத் த்து நம்ம அது ஆரோக்கியமா வளர்க்கும் போது அது நமக்கு பல நன்மைய கொடுக்குது ஹ செடில இருந்தாலு செய் சும்மா பாக்குறதுன்னு வைக்கிற செடி இந்தாலு செரி அது ஒண்ணுதுக்கே உபயோகம் இல்லாத செடிகள் மரங்களா இர்ந்தாலு சேரி ஆனா அது எதுக்கோ ஒரு துணையாருக்கு ஒரு நிழலுக்கோ ஒரு வெயில் காலத்துல்லலா நம்மளுக்கு சொல்லவே வேண்டா அந்த வெயில் படாம இருக் க்கிறதுக்கு அது அவ்ளோ வந்து ஆ அ துணையாருக்குன் சொல்லா இப்பல்லா வெயில் நறைய இருக்கும்மோது ஒரு மரம் பக்கத்துல இருந்தா ஒரேஒரு மரொ இந்தா போது அந்தவீடே அழகா வந்து அது காம்ச்சிரு அந்த வெயில் அவ்ளோ மத்த வீட்ல எவ்ளோ வெயில்ருக்கோ இந்த வீட்ல வந்துஅந்த வெயில் தன்மை ரொம்பவே வந்து கம்மியாருக்குன் சொல்லா அந்த அளவுக் வந்து ஒரு செடியோ ஒரு மரமோ அதோட தன்மை வந்து அவ்ளோ அதிகொ அத நம்ம ஒ கொஞ்சொ கொஞ்சொ வ வச்சிட்டு வந்தா போது நம்ம வளர வளர அதுவே பெருசாய்ரு அதுக்கு வந்து நம்ம போக போக அதுக்கு நம்ம தினமு தண்ணி ஊத்தணுன் கூட அவசியொ இல்ல அதுவே வளந்துருன் சொல்லா நீங்க என்ன சொல்றீங்க
நீங்க சொல்றது அ நூறுசதவீத உண்மதா நம்ப வந்து அதுக்கு தகுந்த உரம் வந்து வீட்லியே நம்ம தயாரிக்கணு நம்ப இதுக்கு மேல வந்து அ கொழந்தைங்களுக்கு சொல்லி குடுத்தான்னு செரி இல்ல வந்து அ இல்ல வ நம்மளுடைய பழைய அம் பெரியவுங்களுக்குமே அது தெரியு எப்புடி நம்போ உர அத தயாரிக்கணு அப்டின்றது வீட்ல இர்ந்தே நம்ப நல்லா தயாரிக்லா நம்ப்ளுடை வீட்ல இருந்த காய்கறி கழிவு அ அப்ரோட் அ டீ தூள்ளு மொட் முட்ட ஓடு இதெல்லா வந்து நம்ப வந்து வேஸ் பண்றோ நம்ப வந்து எல்லாத்தியு எடுதுட்டு போயி அ வெளில தூக்கி போட்றோ அனா அத நம்ப அது பண்ணாம நம்ப இருக் நம்பக் வீட்லியே வந்து ஒரு சட்டி வெச்சு அந்த மண்ணுல அது எல்லாத்தியுமே நம்ப அது போட்டு வெச் ச்சோன்னா மக்க வெச்சோனா அது கண்டிப் ப்ப ஒரு உரமா மாறு அதுல வந்து கண்டிப்பா மண்புலு உருவாகூ இப்பொ இருக்குற மண்ல வந்துட்டு நம்ப மண்புழு பாக்குறது ரொம்ப ரேராருக்கு அத நம்ப பாக்கறது வந்துட்டு நம்ப உருவாக்குன ஒரு இதுல அந்த மண்புழு வருது அப்பிடின்னபோது நம்ப்ளுக்கு அத பாக் க்கும்மோதே வந்து ஒரு உணர்வு ஒரு சந்தோஷ இருக்கு அம் நம்புளுக் வந்துட்டு இதுல வந்து ஒரு காசும் மிச்சொ நம்ப வந்து வேற எடத்துல இருந்து நம்ப வாங்கி உரம் வாங்கி அதுல என்ன போட்றாங்கன்றதே நம்பக்கு தெரியாது நம்ப வந்து உண்மையா அ கரெக்டா நம்ப வந்து வீட்டலருந்து நம்ப உருவாக்குற ஒரு உரமா இருந்துச்னா அது நல்லபடியா நம்ப்ளுக்கு பயன்படூ இத பத்தி நம்ம நம்ம நறைய விஷயங்கள் பேஸ்லா இன்னியு வருங்காலத்துல நம்ப இத வந்து நறைய வளரவு வைக்கலா
கண்டிப்பா